ஹலோ கேக்குதப்பா
உம் கேக்குதுக்கா வணக்கம் க்கா எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கேக்கா என்ன பண்றீங்க வேலையா இருக்கீங்களா
இல்ல இல்லப்பா இப்பதா சமைக்கலானு எல்லாத்தையு எடுத்து வெச்சே செரி சே சேமியா தானே
சரிங்கக்கா இப்போ பண் பத்தாது முடிச்ட்டு பதினொன்னாவது போ போறாங்க எங்க பக்கத்துல ஒருத்தரு
ஆ
அதுக்கு எந்த இது எடுத்த கரெக்டா இருக்குக்கா
அ இப்ப லெவன்த் அப்டின்னா வந்து நெறைய இப்ப இருக்கு ப்பா பி காம்கு காமஸ் எடுக்லா இப்ப காமஸ்க்கு தா நெறைய கா வேல்யூ இருக்கு வெளியிலல்லா போனா காமஸ்க்கு ஃபஸ்ட் இது பிரியாரிட்டி
அப்டியா ஃபஸ்ட் முக்கியத்துவ குடுக்குறாங்களா
ஆமாப்பா ஃபஸ்ட் முக்கியத்துவம் காமர்ஸ்க்கு அப்பறமா நல்ல மார்க்கு நல்லா ஸ்கோ மார்க் எடுக்கற பசங்க அதிகமா போறதது அந்த பயோமேக்ஸ் குரூப் தா
என்னா அதா டாக்டருக்கு நர்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு கொஞ்சொ இதுவா இருக்கும்ல
ஆம்மா அதுவு அது டாக்டர் நர்ஸ் படிக்கிறே நெறையா நீட் எழுதுறதுக்காக தா அதுல செலக்ட் இப்ப இது பண்ணி தேர்ந்தெடுத்து போறாங்க
ஆ ஆ ஆ
அண்ட் ஆனா எனக்கு தெரிஞ்சு அது எடுக்கறது வேஸ்ட்டு
வேற எந்த குரூப் எடுத்தா அதுல பெனிபிட் இருக்குக்கா
அப்பா இப்போதிக்கு நெறையா இது இருக்கறது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கிறது காமஸ் தான்ப்பா ஏன்னா அது உள்ள போய்ட்டா நெறையா இது வேல அக்கௌண்ட்ஸ் போலா ஆடிட்டிங் போலா சி ஏ போலா இது எல்லாமே படிக்லா
இது இப்போ சயின்ஸ் குரூப்பு எடுக்கலால்ல அறிவியல் குரூப்பு எடு துட்டு அதுவு நெறைய பேருக்கு பயன்படுதுல்ல இது எப்டின்னா நர்ஸிங் படிக்கிறவங்க இந்த டாக்டர் படிக்கிறவங்க அந்த மாரி கெமிஸ்ட்ரி கூட லேப் டெக்னீஷியனுக்கு அந்த மாரி அது கூட நெறைய இது ஆகுதுல பயன்படுதுல்ல
போலா பயன்படும்பா ஆனா இவங்க போறது நெறையா ஏய் இதையே அவங்க தேர்ந்தெடுத்து போறது எதுக்குன்னா நீட்க்காக மட்டுந்தா இப்ப நெறைய பேர் போறாங்க அந்து குதிரைக்கு கடிவாளோங் கட்ன மாரி ஒரே பக்கம் பாக்கறாங்க நீட்டு நீட்டு நீட்டு அப்டினு அவுங்குளுக்குத் தெரில இந்த நீட்.. ட்டால ரொம்ப கஷ்டபட்டு நீட் போய் எழுதுறாங்க.. ஆனா அத இன்னாப் பண்றாங்க கொஸ்டின் பேப்பரு அவுட் ஆயிடுச்சு அப்டின் சொல்ட்டு அத தட செஞ்சிர்றாங்க.
பசங்க லட்சக்கணக்ல குடுத்து அத படிச்சி அதுக்குனு ஒரு.... கிளாஸ்க்கு போயிட்டு படிச்சு அவ்ளோ கஷ்டபட்டு அது எடுத்தாலு என்னாப் பண்றாங்னா இது மாரி ரிஜெக்ட் பண்றாங்க அதையும் மீறி பசங்க படிச்சி ஒரு இதுவே காலேஜே போய் சேந்துட்டு அதப் படிச்சிட்டு வ வரத் துக்ள அவுங்குளுக்ச் ஆகற செலவு இப்ப ஹாஸ்பட்லுப் போய் வேல செஞ்சு அவ்ளோ சம்பாரிக்க முடியாது அவுங்ளால
ஏன்னா சுத்தி சுத்தி சுத்தி நெறைய ஹாஸ்பிட்டுல்ங்க வந்துர்ச்சு தெருவுக்கு நாலு ஹஸ்பெட்டல் இருக்கு. கீளினிக்கு.. அந்த ஆஸ்பத்திரிக்கல்லாம் போனா ஒரு இருவதாயிரம் முப்பதாயிரோ சம்பாரிப்பாங்ளா அவ்ளோதா இதே காமர்ஸ் ஃபீல்டுல போயிட்டு அந்த வணிகவியல்ல போயிட்டோ அப்டினா எப்பிடி அவுங்க ஒரு தொழில செய்யலா. அ எப்டி அத விளம்பரம் பண்ணி விளம்பரத்து மூலியமா எப்டி சம்பாரிக்லா இதெல்லா எனுக்கு தெரிஞ்சி டாக்டர விட அவுங்கதா நெறைய தொழிலதிபருங்கதா நெறைய சம்பாதிக்கவே செய்றாங்க.
ஆமாக்கா இதுவு சரியாதா இருக்கு...
தொழிலதிபர விட இந்த டாக்டர் இன்னொருத்தர ஒ சார்ந்து இருக்கிறத விட தானா ஒரு தொழில செஞ்சி தொழில் முனைவோர், இவுங்க நெறைய சம்பாரிக்லா செலவுங் கம்மி படிக்கிற செலவுங் கம்மி அதுக்கு அவுங்க கஷ்.. ஷ்டப்பர்றதுங் கம்மி ஒழைப்புங் கம்மி ஆனா அவுங்க வந்து... புத்திசாலித்தனமா ஒரு இதுவாவா வணிகச் செஞ்சாங்க அப்டினா நல்லாவே சம்பாதிக்லா இன்னொ த்தர்கிட்டப் பர்மிஷன் கேக்கணு இன்னொருத்ர சார்ந்து இருக்கணுன்ற அவசியமே இல்ல ஆனா டாக்டர்க்கு படிச்ட்டு நெறைய செலவு பண்ணிட்டு போயிட்டு எப்பப் பாரு ஹாஸ்பட்டல், போயிட்டு ஒக்காறன் சொல்லிட்டு அங்க வேல கெடைக்காத ஒரு ஒரு ஹாஸ்பட்லா ஏறி எறங்கி அங்கே வேல கெடைக்காத கெடச்சாலு இருவதாயிரம் முப்பதாயிரத்துக் வேலைய செஞ்சி லட்சக் கணக்லச் செலவுப் பண்ணிப் படிச்சிட்டு வேலைக் போறது என்னவோ இருவதாயிரம் முப்பதாயிரந்தா
ஆமாக்கா அவுங்க ரொம்ப க கஷ்டப்பர்றாங்கதா படிக்கிறதுக்காகக்கான நெறைய
செலவு அதிகம்ப்பா அதுல டாக்டர் படிக்கணுன்னா
அதுவே இந்த மாரி சயின்ஸ் குரூப் எடுத்தாங்னா இன்னு கொஞ்சோ அவுங்ளுக்கு பெனிஃபிட்டா இருக்குல்ல நல்ல இதுவா இருக்கு எனாம் எப்டி சொல்றது இப்ப இயற் கை விவசாயோ அது செய்றாங்கல்ல அதுக்கு நல்லப்பயன் குடுக்கு அது...
இயற்கை விவசாயோ செய்யர்த்துக்காக எதுக்கு அவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு ப படிப்ப எடுக் க்கணுன் கேக்றே அவ்ளோ ஏ செலவுப் பண்ணணுன் கேக்றே நானு ஈஸியா இருக்ற குரூப்ப எடுங்க அந்த அக்ரிகல்ச்சரல் மாரி படிச்சி இயற்கை விவசாயத்தப் படிச்சுட்டு போய் விவசாயம் பண்லா இல்ல
ஆமா இப்ப நெறைய ஏங்கிட்டு வர்தில் வெசவாயந் தா ஆ இப்போ எப்டி சொல்றது நெறைய பேர் அதுக்கு வந்து முக்கியத்துவோ குடுக்குறது இல்ல விவசாயத்துக் விவசாயில்லா எவ்ளோ கஷ்டப்படுறாங்க ஆனா அவ்வோங்கோ வெளைவிக்கிற பொருள்ளுக்கு அவுங்களால வெலை நிர்ணய பண்ண முடியில அந்தப் பிச்சினையு இருக்கு ஒரு பக்கோ இப்ப நெறைய பேர் யாருமே விவசாய பண்றது இல்லை இதனாலே
ஆமா விவசாயம் பண்றது இல்ல அப்டிங்கறத விடா அதப் பத்தி ஒரு புரிதலே இல்லாத இருக்குறாங்க அது கஷ்டோ கஷ்டோ கஷ்டோ தா நெனக்கிறாங்களே தவர டாக்டருக்கு அவ்ளோ செலவு பண்ணி போய் படிச்சாலோ கஷ்டோ தா அந்த படிப்பு கஷ்டோ தா அது விவசாயத் இத பத்தி படிச்சிட்டோ அப்டின்னா நம்ம விரும்பி செய்லா அதில் வேல ஒர் ஈடுபாடு வந்துடுச்சுன்னா விரும்பி செய்லா வெயில்ல கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம மக்கள்
நம்ம இப்ப நம்மளா விள வச்சேன்னா அது எவ்ளோ ஆரோக்கியமான சாப்பாடா இருக்கு நம்ம வீட்லயே வெளஞ்ச காய் நம்ம நிலத் துல வெளஞ்ச அரிசி அந்த மதிரி யாருமே இப்ப முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங் நெறய பேரு எல்லாத்தயு இது பண்ணிட்டு து சிட்டி சைடா போயிர்றாங்க வில்லேஜ்து கிராமத்துல இருந்து நகர பகுத் நெறை பேரு வந்துருறாங்க அதனால விவசாயத் தே யாரு அவ்வோளா ஈடுபட மாட்டாங்கிற றாங்க
ஆ ஆனா இப்ப நகர்ப்புறத்துல இருக்கற மக்களு மாடி தோட்டோனு ஒண்ணு அமச்சு அவ்ங்களே செய்யறாங்க பத்தி இப்ப விவசாயோ
இப்பதா கொஞ்சோ கொஞ்சோ திரும்புறாங்க நம்ம மக்கள் அத பத்தி கொஞ்சோ பண்றதுக்கு ஆ அது உண்மையாவே நல்ல விஷயங்தாக்கா கதர்ம்ப சர்ப்பேஷ் பண்ணனு
ஆமா இது மாதிரிப்
ஏனா நமகில்ல
ஹல்லோ
ஹலோ ஆ சொல்லுங்க அக்கா கேக்குது
ஆ ஒரு ஏக்கர நெலோ வாங்குனா கூட அழகா நமக்கு தேவயான காய்ங்கள போட்டுட்டு சந்டையில போய் விக்கலா நம்மளோட வெலைய நிர் ணய பண்ணட்டேச் நெறைய பல்க்கா எட்த்துன்னு போய் விக்காம் ம நம்ம ஏக்கரால இருக்கற ஒரு ஏக்கரா நெல் த்துல வெளையிற பொருளே எடுத்துட்டு போய் வாரோம் வாரோ இருக்குற எல்லா சந்தைலே வித்தாலே நல்ல காசு சம்பாதிக்கல்லா
சரிதாங்க்கா நீங்க சொல்ற சரிக்கா எனக்கு இன்னொரு அழைப்பு வருது நா பண்றே இன்னொரு அழைப்பு வருது நா அப்றோ பண்றே அக்கா
இல்லப்பா ஹலோ ஹலோ ப்பா கேக்குதா ஹல்லோ